ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம் சார் என்ன பண்றீங்க
ஆ எது இல்ல அப்டியேதா ஓகாந்துட்ருக நீங்க விளையாடுற பழக்கோ உங்களுக்கிருக்கா நீங்க வந்து சொன்னீங்க நமளுக்கு எடிட்டிங்ல தான் அது இருப்போம் அதுதான் நீங்க வேலையா முழு நேரம் வேலையா பாக்க போறீங்க அது அதுக்கு ரிலேட்டட் தான் படிச்சிருக்கீங்க சொன்னீங்க சோ இத தவிர்த் து உங்களோட பொழுதுபோக்கு என்ன ஆ இது வந்து உங்க தொழில் ரீதியான ஒரு
ஆமா ஆமா
வலி அத தவிர்த்து பொழுதுபோக்குக்கு விளையாட்டு மற்ற விஷயங்கள்ல்லா என்னலா பண்ணுவீங்க நீங்க
சாட்டர்டே சண்டே ஆனா கிரிக்கெட்ட மேட்சு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இருபது பேர் அதுமாரி இருப்பாங்க ரெண்டு டீமாக விளாடுவோ ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிலந்து சிக்ஸ் தேர்ட் வரைக்கும் நாங்க விளையாடுவோம் சாட்டர்டே சண்டே எப்பய ரெகுலரா விளையாடுறது அது இல்லாம மத்த நாள் வந்து இப்ப கிரௌண்ட் இருக்கு நம்ம வீட்டல அண்ட வாலிபால் கிரௌண்டு் வாலிபால் கிரௌண்ட்லயும் வாலிபாலும் விளாடுவோம் சாட்டர்டே சண்டே அங்க கிரெட் விளையாடுவோம் விளையாட்டுன்னு பாத்தா இந்த இதுல அப்படியே போம் டைம் பாஸ் இதுனான் சொல்ல இருக்க மாட்டேன் இது வாலிபால் நைட் ஒரு ச சிக்ஸ் ஓ கிளாக் போவோம் ஈவினிங் போயிட்டு நைட் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும்ங்க விளையாடிட்டு தான் வருவோம்
உம்
அதுதான் நம்ம டெய்லியா அங்க பொழுதுபோக்குன்னு பாத்த
வாலிபாலு
ஆமா ஆமா ஆமா ஆன்லைன் கேம்ஸ்லா விளையாடிருந்தோ பப்ஜி அந்த மாதிரி இப்போ அதெல்லா விளையாடுறதுல்ல நிருத்தினா நிருத்தியாச்சு
தாமரை நல்லா அடிக்ட் ஆவறீங்களா என்ன டைம் வேஸ்ட் பண்றன் சொல்லி
ஆமாம்மா ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப விளையாடிட்ருப்போ அதுலே தா இருக்கு அது நம்ம கண்ணு கொஞ்சோ அதுலா அஃபெக்ட் ஆகுற மாரி தெரிது செரி அப்படே நம்ம அத மு ச்சிக்கலா அப்டின்ட்டு பிரண்ட்ஸ் எல்லா சேந்து சேர் விளையாடுறத உட்டுட்டு டச்சு அவ்ளோ தா அது எப்டின்னா சீசன் மாதிரி திடீர்ன்னு ஏத்துவோ அப்படி வெளையாடுவோ இப்ப சுத்தமா வெளையாடுறதுல்ல ஒரு டூ இயர்ஸ்ஸா அப்டியே போயிர்ச்சு ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப அதுல ஆர்வமா இருந்த இப்போ அப்டே பிசிக்கலா எதோ கேம்ஸ் டவுன்லயே அது மேரி வெளையாடிட்டு வருவோ பெருசா ஆன்லைன்ல எது கேம்ஸ்லா வெளாடுறது இல்ல
ஓ ஓகே ஓகே இது வந்து டெய்லியு வெளையாடுவீங்களா இல்ல எப்போ லீவா அப்பதா விளையாடுவீங்களா
இல்ல வாலிபால்ன்றது வந்து டெய்லியு கிரௌண்டுக்கு எல்லாரு வந்துருவாங்க பசங்க இப்ப நம்ம வில்லேஜ்ல எல்லாரு வந்துருவாங்க டைம் சிக்ஸ் ஓ கிளாக்கு அந்மேரி எல்லா வர ஆரம்பிச்சிருவாங்க
பசங்க ஸ்கூல் ப முடிச்சிட்டு வரவங்களு காலேஜ்ஜு ஒர்க்கு எல்லாரு இந்த செவன் ஓ கிளாக் உள்ள வந்துருவாங்க அப்றோ வெள்ளட ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லா பெட் மேட்ச்சு அந்தமாரி போவோ நல்லா அது ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கு வெளாடிட்டு அப்பறோ எல்லா வரு வீட்டுக்கு வந்து சாப்ட்டுது அவ்ளதா நை ட்டு தூங்கறது அந்த மாதிரி டெய்லியு அந்த மாரி னா ஈவ்னிங் ஆனா வாலிபால் அந்த மாதிரி அப்படி இல்லன்னா ப தூக்கோ திடீர்ன்னு கொஞ்ச நேர நிறுத்தனாங்கனா ஒரு மர நெழ வந்துச்சுனா நிறுத்திறுவாங்க அந்த மாதிரி டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட இங்க வில்லேஜ் தா நம்ம இங்க கொளோ ஏரிலா இருக்கு அப்டே இங்க மழ நாளனா தண்ணி நம்பி எல்லா மேல வந்துரு இப்ப கொளலா இருக்குல்ல ப்ரோ அதுல அது எல்லா மேல வந்துரு அப்ப நாங்க என்ன பண்ணுவோ இந்த மழனால ஆயிட்டா அதா நம்ன வல எடுத்துட்டு போவோ வல எடுத்துட்டு போயிட்டு இந்த கழினி இருக்குல்ல வயல்வெளி அதுல தண்ணிலா மேல வந்துரு மீன்லா அப்ப நம்ம அங்க வலய விட்டுட் வலய விட்டுட்டு வெயிட் பண்ணி மீன் எடுப்போ மீன புடிப்போ அந்த மாதிரி போவோ அந்த டைம்ல ஒரு சீசன் மாதிரி அப்பறோ மழ நாள் முடிஞ்சி கொஞ்ச நாள் ஆன உடனே டெய்லி நைட் ஆனா மீன் வெட்ட போவோ கத்தி ஒன்னு வெச்சிருப்போ அ நீ ட்டா இருக்கு பெரிய கத்தி வெச்சுக்கோங்னா அது கத்தி வந்து கத்தி மி மீன் எப்படின்னா டார்ச் லைட் வெச்சிருப்போ டார்ச் லைட்ல வந்து இப்ப அந்த கழனிலா தண்ணி நிக்கு இந்த கால் தூரத்துக்கு முட்டி அளவே அப்ப போவோ எறங்கி மீன் எல்லா இருக்கு இப்ப வெறால் மீன்லா கேள்வி பட்ருக்கிங்களா
ஆமாம்மா கேள்வி பட்ருக்கே
அ அந்த மீன்லா அதிகமா இருக்கு அந்த நைட்ல வரு அப்ப என்ன பண்ணுவோ கத்திய கத்திய வந்து நேரா வச்சு வெட்டணு கத்திய திருப்பிடுவோ
திருப்பி வச்சு மீனு மூஞ்சில லைட் அடிப்போ அது அப்படியே மீனு அசையாம நிக்கு ஷார்ப்பா லைட் அடிச்சா அப்ப நீ க்கும்போது மண்டைல மண்டைலே ஒரு தட்டு வ தட்டிர்வே அப்டி மீனு மெதக்கு அந்த மாதிரி இப்ப ஈவினிங்னா ஒரு சாக்கு எடுத்துட்டு பொயிட்டு பசங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லா சேந்து அந்த மாதிரி மீன் வெட்ரி புடிப்போ அப்றோ நைட்டு வந்து அது செஞ்சி சாப்பறது அப்டியே பொயிடு அந்த மாதிரி மழ மழ ரெயின் சீசன்ல
ஓகே ஓகே ம்
அந்த மாதிரி போது நம்ல்து
நான்
அப்றோ இப்போதிக்கி இப்போ நைட்ல இப்ப இந்த டைம் கூட நாங்க நண்டுலா புடிக்க போவோ பீச்சு பக்கத்துல தா நம்ளுக்கு நம்மளுக்கு பீச்சு பக்கத்திலே எல்லாமே இருக்கு ஏரி கொள அந்த இதுவு வில்லேஜி ஆனா பக்கத்துலே பீச்சு வரு ஒன் கிலோமீட்டருல ஈஸியார் லைன்ல ஆ அப்புறோ நாங்க அங்க பொயிட்டு நைட்ல நண்டுலா புடிப்போ
இந்த மீனு நண் இதெல்லா ஒங்க ச புடிச்சு நீங்களே சாப்புடுவிங்களா இல்ல விக்கறதுக்கா
இல்ல இல்ல நாங்களே இது வந்து ஒரு டைம் பாஸ்காக பண்றது நாங்க பசங்க எல்லா சாப்பறதுக்காக இந்த கொளத்து மீனா அதெல்லா புடிக்கிறது கடல்ல நண்டு புடிக்கிறது அது ஒரு த அது மெயினாக ஒரு டைம் பாஸ்காக ஜாலிக்காக பண்றது எப்டின்னா நாங்க வந்து ஃபிஷர்மேனு இல்ல இது ஏரியால இது கொஞ்ச எடைய தள்ளி நாங்க அந் போ இங்க இருந்து போவோ நண்டுபுடிக்கறது நைட்ல இந்த பீச்ல கர இருக்குல்ல அல வந்து அடிச்சிட்டு போவுல்ல அந்த ஒரு ஸ் சர்வுலா இருங் அங்க எப்டினா நைட்ல வந்து நண் டுலா நெறைய மேயு பெரிய பெரிய நண்டுல்லா அப்ப என்னா பண்ணுவோ நாங்க லைட்டர் ஃபில் ஒரு மூணு லைடர் எடுத்துப்போ சார்ஜு பில் பண்ணிட்டே ஆ ஒரு மூணு பேரு லைட்டு ரெண்டு பேரு லைட்டு அடிக்க சொல்ருவோ நாங்க ஒரு அஞ்சி பேரு இருப்போ இப்ப லைட்டு எடைய இருந்தது நான் நண்டு அந்த ஒரு லைட்டு வெளிச்ச படுற வரைக்கு கொஞ்ச எடைய தள்ளி ஒரு ஹண்ட்ரட் மீ ஒரு நுப்பது மீட்ரு நா இன்னமேலு லைட்டு அடிச்சிட்டு நீங்க நண்டு இருக்கறத பாத்துட்டு லைட்ட ஆஃப் லைட்டு ஆஃப் பண்ருவோ அவங்க மூணு பேரு இங்கே இருப்பாங்க லைட் அடிக்கிறவங்க நாங்கென்னா பண்ணுவோ நாங்க ஒரு அஞ்சி பேரு இந்த அ அல வர சைடு தண்ணி சைடு ஓடு கடல் சைடா அப்டியே ஓடி போய் டக்குன்னு ஓடி போய் நாங் கிட்ட போனோனே அவங்க லைட்டு அடிப்பாங்க டக்குன்னு எல்லா நண்டையு புடிப்போ அந்த மாதிரி சாக்கில்ல எத்துன்னு பொய்டுவோ எல்லா நாண்டையு புடிச்சி அது மாதிரி இங்க ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் அப்டியே பீச்லே நடந்து போ நைட்ல புடிச்சிங்க அப்டியே ஒரு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது புடிச்சிட்டே வருவாங்க அது புடிச்சிட்டு வந்து நே நைட்டே வானல் அ ம பொருள் மசாலா‌ எல்லாமே வாங்கிடுவோ ஒரு முன்னாடி நள்லே ஈவினிங்கே வாங்கி எல்லாதியு வச்சுகின்னு ரெடியா நைட்டு செஞ்சி ஒரு சாப்பறதுக்கு ஒரு த்ரீ ஓ கிளா த்ரீ ஏம் ஆயிடு த்ரீ ஓ கிளாக் ஏம் அந்த டைம்ல விடிய கால்ல சாப்டுவோ அந்த மாதிரி இப்போ கடல்கள்
ஓகே ஆ
அப்றோ தூண்டில்லா போட்டு புடிப்போ மீனு மழநாள்ல இந்த ஏரி கொளத்துல அது ஒரு சீசன் மாதிரி அப்டிபோவோ வில்லேஜ் சைட்ல எப்படி இப்படி தானே போவோ நார்மலா அந்த மாதிரி
ஆமா ஆமா ம் சூப்பர் நா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுட்பால் தா ரொம்ப புடிக்கு நா வந்து ஆ போன வர்ஷொ வரைக்கும் டெய்லியும் ஈவினிங் வந்து வெளையாண்டு இருப்போ ஃபுட்பாலு ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் இல்லன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேட்டி இப்போ கொஞ்ச ஆ அனாடாமில கொஞ்ச ஒரு ரெண்டு மூனு மாசமா அதுக்கப்புற பாத் தீங்கன்னா கிரிக்கெட்டும் விளையாடுவேன் கிரிக்கெட் லா ஸ்கூல்ல வரைக்கு கிரிக்கெட் தா விளான்ட்டுருந்தன் ரொம்ப அதுக்கப்புற கிரிக்கெட்ல அ இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஏன்னா பேட்டிங் ஆடுவோ ஃபஸ்ட் பால்ய அவுட் ஆயிட்டா அ அந்த நாலு மண் நேர அப்டியே உக்காந்து இருக்கணு வெறு பவுலிங் போட்ற பாட்டிங் போட்றவங்க மட்டுந்தா கொஞ்ச இன்ட்ரஸ்ட் இருக்கும் மத்தவங்கல்லா நின்னு வேடிக்கை பாக்குற மாரி இருக்கு பராக்கு பாக்குற மாரி
ஆமா ஃபீல்டிங் மேம்
இதுல இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு ஆமா அதுக்கப்புற கொஞ்சொ டைம் கெடைக்கும்போ நானு அப்பப்பம் வாலிபால்லா வெளாடுவே அவ்வள இன்ரெஸ்ட்ல்ல பட் வெளாடுவே அதுக்கப்புற இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு எயிட் நைன் மந்த்ஸ் ஆ பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கே வாரத்துல ஒரு டூ டைம்ஸ் அது மாதிரி புக் பண்ணிதா போனும் எல்லாமே ஸ்லாட்டு ஆ ஒன் அவர்க்கு போர் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் ஆமா ஆமா பேட்மிண்டன் கோர்ட் இருக்கும் பக்கத்துல இருக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் அவர்க்கு வந்து போர் ஹண்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க புட்பாலு இங்க கிரவுண்ட் இருக்குலூக்க கிரௌண்ட் இருக்கு லோக்கல் க்ரௌன்டு அங்க வெளையாடுவோ சம்டைம் பிளேயர்ஸ் து இல்லனாட்டா அ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருப்பாங்க ஆ அவங்க கூட டர்ஃப்ல விளையாடுவோ இப்பப்போ போன ஞாயித்துக்கெழம கூட ஒரு டென் டு நைன் டு டென் வந்து டர்ப்வெல்லா விளையாட்டுவாங்க அங்க பாத்தீங்கன்னா சா மாசொ விளாண்டோ ஒன் அவருக்கு ரெண்டாயிரத்தி எரநூறு ரூபா ஓ பதினாறு பேருனா ஒரு நூத்தி அம்பது ரூபா போற மாரி இருக்கும் சோ போட்டு அது மாரி வெளாண்டு வந்தோ சோ பொதுவா இதா மோஸ்டா புட்பாலு அதுக்கப்புற பாத் தீங்கனா பேட்மிட்டன் அதுக்கப்புற வாலிபால் அதுக்கப்புற கிரிக்கெட்டு எதுவுமே இல்லன்னா எப்ப வாச்சு பிரெண்ட்ஸ் லா இருக்காங்க ஆ எதாச்சு நல்ல படொ வந்திருக்குன்னா எப்பவாச்சி தான் படத்துக்கு போவோ தவிர ரெகுலரா வந்து படத்துக்கு போறது கெடையாது அதுக்கப்புற எப்பவாச்சு ஒய்ஃப் கூட வெள்ல எங்கேயாச்சு ஹோட்டல்க்கு இல்லனா எங்கேயாச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா டெசர்டு புதுசா எதாச்சு வந்திருக்கு அங்க பாத்துட்டு அதை போய் சாப்பிடுறது இன்ஸ்டாகிராம பாத்து எதாச்சு டிரேண்டிங்கா வைரல்லா எதாச்சு புதுசா வந்திருக்கா அத ட்ரை பண்ணலா இத ட்ரை பண்ணலானு சொல்லி அது போய் பாத்து சாப்பிடு நாங்க இதுதா மெயினா
வீக்கெண்ட் ஆனா ஃபேமிலியோட போயிடுவீங்களா
வீக்கன்ட்டுன்னு இல்ல எப்பவாச்சு அட்லீஸ்ட் வீக் ல ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் எங்கயாச்சு வெள்ல ஹோட்டலு எல்லா அப்படி இல்லனா ஆ எதாச்சு அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸ் டெசர்ட் ஐட்டம் அது மாதிரியாச்சு வெள்ல போய் சாப்ட்டு வருவோ வீக் டேஸ் வந்து வீக் ஹாலிடேஸ் எல்லா ஆ வீட்டுக்கு சாமான் வாங்கறது வீடு கிளீன் பண்றது அந்த வேலையில் ப்டியே டைம் போயிரு அதுலயே ஒரு ஆஃப் டே போயிரு சோ அதுக்கப்புற சாப்படு அப்டியே கொஞ்ச ரெஸ்ட் எடுத்தறே அவ்ளோதா இதுதா மோஸ்டா வே
அப்டியே ஒர்க்கு போறது அப்டியே இந்த மாதிரி இதா உங்களோட இதுவா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு பொழுதுபோக்கா
ம் அப்புற மாரி எப்பாச்சி டைம் கெடைச்சா ஃபுட்பால் பாப்பே இப்போ ஃபுட்பால் போயிட்டு இருக்கு
ஃபிஃபா இன்னைக்கு யாருக்கு மேட்சு அர்ஜென்டினான்னு சொன்னாங்க பாக்கல நா மேட்ச
ஆமா ஆமா இப்ப நைன் தேர்டி தா ஸ்டார்ட் ஆயிச்சு டி அர்ஜென்டினா வாச எஜிப்ட்டு ஸ்டார்ட்டிங் ஒரு டென் மினிட்ஸ் பாத்தே அதுக்கப் அப்புறோ வன்ட்டே நானு புரில
முடிஞ்சுருச்சா மேட்சுன்னு கேட்டே
இல்ல இல்ல நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆயருச்சுனா டென் தேட்டி லவன் லவன் லவன் ஒ கிளாக் வர ஆகு லவன் லவன் ஃபி ஃப்டின் வர ஆகு
ஓ ஓ எனக்கு நா இப்ப அவ்ளோ பாக்க மாட்டே அது ஃபுட்பால் ஐபிஎல் அந்த மாதிரிதா நம்ம பாத்துட்டு இப்ப ஐபிஎல் தா மோஸ்டா பாப்போ
ம் ஆமா நானு பாப்பே ஐபிஎல்லு அப்றோ பாங்களூர் டீம் மட்டு பாப்பே ஏனா விராத் கோலி அதனால வெறு அதுக்கு மட்டு சப்போர்ட் பண்ணி பாப்பே அதுக்கப்புற ஒரு சிஎஸ்கே புடிக்காதுன்னு இல்ல அ பாங்களூரு எதுக்கு பிடிக்கன்னா விராத் கோலினால ஆமா ஆமா ஆ விராத் கோலி ஃபேன்னால அதா அவருக்கு சப்போர்ட் பண்றே ஆ மத்தபடி மோஸ்டா ஃபுட்பால்
நமக்கு கொடுத்த டைம் முடிவடைந்தது நன்றி அப்பறோ பாக்க
நன்றி வணக்க
ஓகே